ஹ ஹலோ சிஸ்டர் கேக்குதா?
ஆ கேக்குது கேக்குது நல்லா இருக்கீங்களா.
ஆ நல்லா இருக்க சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் என்ன செய்ரிக
நாங்கந்தா சாப்ட்டுட்டு உக்காந்துட்டு இருக்கோ சிஸ்டர் நீங்க சாப்ட்டீங்களா
ஆமா சாப்ட்டாச்சு என்ன சப்பாடு புள்ளைலோலா என்ன செய்துவோ
ஆ அத இப்
வாய்ஸ் பிரேக் ஆவுது சிஸ்டர் கொஞ்ச கிளியரா இருந்து பேசுறீங்களா
ஆ இப்ப கேக்குதா சிஸ்டர். சிஸ்டர் இப்ப கேக்குதா ஆ இட்லி அ இட்லி சட்னி
செரி செரி செரி ஆ ஆ நாங்க இன்னைக்கி அட தோச இந்த ரவ்வ தக்காளி எல்லா அரச்சு போட்டு வைப்பாங்கல்ல
அ செரி செரியா
ஆமா ஏ மாப்பிள தா செஞ்சாங்க.
செரி செரி உங்க மாப்பிள்ள குக்கிங்ல்லா பண்ணுவாங்களா!
ஆமா குக்கிங் பண்ணுவாங்க அது நா வேலக்கு வேற போறேன்னா. அதனால அவுங்களே செஞ்சு கொஞ்சோ வச்சடுறாங்க நல்லா ருசியா செய்யறாங்க இப்பல்லா
அப்டிங்களா செரி
ஆமா இந்த கோதும மாவு ஆ ரவ்வே கடல பருப்பு வெங்காயோ பச் சமெளகா, கருவோப்பில, கொத்தமல்லி எல்லா போட்டு ஆமா ஆ நல்ல ஊற வைப்பாங்க ஊற வச்சு தக்காளியு அரைச்சு ஊத்திப்பாங்க அதுக்கப்பறோ நம்ம இந்த பூண்டு சட்னி ரெடி பண்ணியிருக்காங்க அந்த பூண்டு சட்னிய நல்ல மேல தடவி அதுக்கு இதே தேவயில்ல அக்கா நமக்கு சட்னியே தேவயில்ல. அத வச்சு ஒரு சீஸ்ஸு துண்ட மட்டு மேல போட்டேன்னு வச்சுக்கோங்க அம்புட்டு ருசியா இருக்கு
அப்டிங்களா பூண்டு சட்னி எப்டி வைப்பீங்க?
பூண்டு பூண்டு சட்னி அத என் மாப்பிளைட்ட தான் கேட்கணும் எப்டி வப்
பாரு மா‌ப் அப்டிங்களா சிஸ்டர் ஓகே ஓகே அப்ப அவுங்களே உங்களுக்கு பாதி ஹெல்ப் பண்ணிருவாங்க.
ஆமா பண்றாங்க சேரி வேலைக்கு நம்ம போறமுல அதனால செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அவங்களே கொஞ்சம் பண்ணிடுறாங்க.
சேரிங்க சிஸ்டர் சேரி சேரி ஆ பசங்கல்லாம் என்ன பண்றாங்க?
பசங்க ஒரு பையன் தான் இருக்கான் வள்ளாடிட்டு இர்க்கான் டியூசனுக்கு எல்லாத்துக்கும் பெய்ட்டு வந்தானா வள்ளாடிக்கிட் ட்டு இருக்கா இந்த இது வீடு கட்றதுக இருக்குல்ல அத வச்சு கட்
கட்டிக்கிட்டு இருக்காங்க சேரிங்க சிஸ்டர் சேரி சேரி
ஆமா வேற உங்க புள்ளைங்கலாம் என்ன செய்துவ
எங்க பிள்ளைங்க தான் இருக்ராங்க சிஸ்டர் சின்ன புள்ள தூங்கிருச்சு மத்த ரெண்டு பிள்ளைங்களும் விளையாடிக்கிட்டு டே
அங்களா மூணு புள்ளையா உங்ளுக்கு
ஆமா சிஸ்டர் மூணு புள்ள சிஸ்டர்
எப்டி சமாளிக்கிறீங்க
அ பையன் இப்பதான் பொறந்துருக்காரு ஏ ஆறு மாசோ ஆவூது ஏழு மாசோ ஆவுது
ஆ
ஆ மத்தவங்க ரெண்டு பேரும் பெரிய புள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க ஒன் பஸ்ட் ஸ்டேன்டர்ட் செகண்ட் தா ப சிக்ஸ் வரைக்கும் போறாங்க
ஓ அப்டியா சேரி சேரி எப்டி ஆனா சமாளிக் கிறீங்க என்ன நம்மளும் ஒன்னையே வச்சு சமாளிக்க முடியலப் பா
ஆமா சிஸ்டர் எங்க அப்டிதான் நம்மளே தலைகீல்லா கவுத்திடுவாங்க சிஸ்டர்.
அப்டித்தான் சொல்றீங்க மூணு குட்டி என்னண்டு போட்டீங்க.
மூணு புள்ள பெத்தாச்சு வேற என்ன பண்ணா ஆம்பள புள்ள வென்னுன்னு லாஸ்ட் ட்டா ஒரு ஆம்பள பிள்ளையும் பெத்தாச்சு. ஆமா ஆமா அதலா சிருச சின்னவங்க தூங்குறாங்க. ம்
நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே என்ன?
ஆமா சிஸ்டர் இன்னிக்கு லீவு தான் ஞாற்றுக்கிழமையு லீவு தான் இன்னிக்கு லீவு தான். அதனால ஞாற்றுக்கிழமை லீ்வுன்டு கொஞ்சோ நேரோ நாங்க விளையாறோன்னு உட்கந்து விளையாண்டுட்டு இருக்காங்க சாப்டுட்டு.
ஆமா அதனால இவனையும் வுட்டாச்சி இன்னிக்கி இல்லன்னா அப்றே படுக்க போட்ருப்பேன் செரி நாளைக்கி லீவூ கொஞ்சோ லேட்டாதானே எந்திப்பான் ஆநாள சரி உக்காந்துட்டு இரி இல்லன்டா நம்ளுக்கு பத்து மணிக்கில்லாம் தலவாணிய பாயி விரி ச்சு போட்டு படுக்க போட்றது
பத்து மணிக்கு மேலதான் சாப்புடவே செய்துவோ எங்க வீட்ல பத்து மணிக்கு தான் மேலதான் சாப்புடவே செய்றாங்க சிஸ்டர் ஆ சாப்ட்டுட்டு அதுக்கப்றம் படுக்க எங்க
அப்டி பளஹவே கூடாது நம்ம கேக்குது எனக் கேக்குது உங்ளுக்கு கேக்குதா
ஆ இப்ப கேக்குது சிஸ்டர் கேக்குது கேக்
ஆ நேரத்தோடே படுக்க போட்டு பளஹுங்க நாளைக்கி புள்ளைவோளுக்கு அதான் நல்லது ஒடம்புக் கு அதான் நல்லது
ஆ ஆ
ம் ம் அந்த அந்த டைம்ல தூங்க போடுங்க படிக்கிற புள்ளைளுங்க பாத்தீங்ளா
ஆமா ஆமா
ஆமா அதுவொழுக்கு சீக்கிர வந்து படுத்தா தா நல்லது
ஆ செரிங்க சிஸ்டர் சரி அததா சொல்லிக்கிட்டு இருக்கே படுத்தா தா கால்ல ஸ்கூலுக்கு எழும்ப முடியு கால்ல ஸ்கூலுக்கு எழும்ப கஷ்டமா இருக்குது நம்ம எழும்பி அ அஞ்சர மணிக்கலா எழும்பி சமைக்கவா இவுங்கள எழுப் இப்போ வந்துகிட்டு இருக்குது வேன் வர எட்டு எட்ர மணிக்கு வந்துரு
நீங்க சீக்கிரம் தூங்க போடுங்க அப்டின்றே நீங்க லேட்டா தூங்க போடுறீங்க பாத்தீங்ளா அதுதா வந்து தப்பு புள்ளைங்கல தேர்தோடயே போட்டதான்னே காலேல தேர் தொடயு அதுங்க எந்திக்கோ
எழும்பு வாங்க ஆமா அதா ஸ்கூல் அன்னைக்கி சொல்லிருக்க ஸ்கூல் அன்னைக்கு நாளைக்குல்லா நேரத்தோட படுத்தர்ணோ ஒம்பது மணிக்குலா ஒம்பதரைக்குலா படுத்தாதா காலில எழும்ப முடியு அப்டின்னு சொல்லிட்டு சரி இன்னிக்கு லீ்வூ தானமா கொஞ்ச நேரம் அப்டின்ட்டு இருக்காங்க
அது மட்டும் பழகாதீங்க என்னைக்குனாலு கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க புள்ளைங்கள
ஆ செரிங்க சிஸ்டர் சேர் சே
ஆ ஆ சேரி சேரி வேற என்ன செய்திகள் இனி நாளைக்கி புரியில
ஏ என்ன சமச்சீங்க சிஸ்டர்
இன்னைக்கு மத்தியம் ஒன்னும் செய்யல சிஸ்டர் அங்க கேண்டின்ல சாம்பார் சோரு வாங்கி தின்னுட்டே இன்னைக்கு எ பையனையு கூட்டிட்டு போயிட்டே இன்னக்கி கடேசி ஞாயிற்றுக்கெழம பாத் சனிக்கெழம பாத்திகளா ஆமா அதனால அவனையு கூட்டு போய்ட்டே ட்டு போய்ட்டு அங்க தோழி மாறுக எல்லாரு கொஞ்ச சாப்பாடு கொண்டு வந்தாலுவ
சேரி சேரி அ
அதனால எல்லாத்துக்கு கொஞ்ச கொஞ்ச அத குடுத்துட்டு
அ ஓகே ஓகே அ நீங்களு கேண்டின்ல வாங்கி சாப்ட்டீக போல
ஆமா நா வந்து கேண்டீன்ல வாங்கி சாப்ட்டுட்டே நல்லாவு இல்ல ஒரு கழதையு இல்ல நம்ம வீட்டுல செஞ்சாலு நல்லா இருக்கும் போல
ஆமா நீங்க வீட்லயே செஞ்சிருவீங்களே செஞ்சு நேரத்தோட எடுத்துட்டு போயிட வேண்டியதானே
ஆமா நேத்தே படுத்தது லேட் ஆயிட்று கேட்டிலா படுத்தது லேட் லேட் ஆயிட்டுன்னு பாத்தா மறுநாள் காலைல்லே எந்திக்க முடியலையா அப்டின்ட்டூ ஆ ஜா எப்ரின் சுடு சோறு செய்யலா காய்கறி எல்லா போட்டு பிரிஞ்சி சோறு செய்யலா அப்டி சொல்லி வெச்சிருந்தே கடைசியில பாத் தா அங்க தூக்க கெட்டு நமக்கு ஆ ஏழு மணிக்கு தா முழிப்பு வந்திருக்கு
ஆ சேரி சேரியா ஆம்மா ஏழ்மணிக்கு எழும்பி என்த்த செய்ய முடியு ஆ
ஆமா இருந்தாலு குக்கர்ல போட்ரலாந்தா பாத்துன்னு வச்சுக்கோங்களே அப்புற பாத்தா போயிட்டு இனி குளிச்சு கிளிச்சு மோர கழுவி மூஞ்சி கழுவி போறதுக்கு நேர ஆயிருது அதனால சேரி பாத்துக்கலா அப்டின்னு சொல்லிட்டு இந்த நோம்பு கஞ்சி இருந்துச்சு பஸ்ஸுல போயிட்டு கெடக்காக பைக்ல தா போனே பஸ்ல பஸ்ல போ ஆமா பைக் ஓட்டுவே சிஸ்டர்
உம்
பஸ்ஸூல போயி நம்ம எந்த காலம் போய் அங்க எறங்க
சேரி சேரி ஆ ஆ
பஸ்ஸு பைக்கிலா போனா அங்க போய் சடார்னு இறங்கிடுவே ஒரு அரை மணி நேரத்துல ஹ் ஆமா அதனால பைக்ல்லதா போயிட்டு சரியென் மாப்ளயிட்டு கேட்டே வெளியில சாப்பிட்டுக்கிறியளா நீங்க அப்டின் சொல்ட்டு சரிம்மா சாப்புட்டுக்குறே அப்டின்டாங் அதனால நோம்பு கஞ்சி இருந்துச்சி முந்தாநேத்து நோன்ம்புலங்க மொகரோ நோன்ம்பு நோன்ம்பு கஞ்சி இருந்துச்சி ம் ஆமா பிரிட்ஜ்ல கஞ்சி வச்சு சூடு பண்ணி இன்னைக்கு எடுத்துட்டு போயிட்டு
ஆ ஹ
ரெண்டு பருப்பு வட வாங்கி அதையும் கொஞ்சம் திண்டாச்சி
ஆமா பருப்பு நோம்பு காஞ்சு
சிஸ்டர் பிரேக் ஆவுது கொஞ்சம் வாய்ஸ்ஸு பிரேக் ஆவுது தெளிவா இருக்கு பேசுங்க
ஆஹ் சிஸ்டர் இப்ப கேக்குதா
ஆஹ் இப்ப கேக்குது
ஆஹ் சொல்லுங்க சிஸ்டர் சொல்லுங்க அது டவர் எதுவும் கெடைக்க மாட்டேங்குதா என்னமோ தெர்ல சிஸ்டர்
ஆஹ் நீங்க ஒரு கரையில இருந்து பேசுங்க அப்தா நம்ம பேசுறது கிளியரா கேக்கு பத்தியலா
ஆமா சிஸ்டர் செரிங்க சிஸ்டர் செரி செரி சொல்லுங்க சிஸ்டர்
நம்ம பேசறது வேஸ்ட் ஆயிரும் பிரேக் ஆயி
ஆஹ் சரிங்க சிஸ்டர் செரி செரி சொல்லுங்க சிஸ்டர்
ம்ம்ம் வேற என்ன செய்திகள்
ஆஹ வேறந்தா இருக்காங்க புள்ளைங்க வெளையாண்டுட்டு இருக்காங்க அவங்களதா படுங்கன் சொல்லிக்கிட்டே இருக்கே
இனி ஞாயிற்று கெலம நாளைக்கு ஞாயிற்றி கெலம எறச்சி ஏது எடுப்பில
இல்ல சிஸ்டர் மீனு இந்த மாரி வாங்கலான்னு பாக்கறே
ஆ செர் செரி ஆமா எங்க மச்சி இருக்காங்க அவங்க ஒர் மாசத் துல ஒரு ரெண்டு வாரத்துக்கு கூட்றுபோயிருவாங்க மீன் கடைக்கி
சேர் செரி நீங்கப்
அவ்ங்க கொஞ்சமெயின்ல போணு அவங்ளுக்கு பைக் ஓட்ட தெரியாதா
ஆ
ஆதனால என்னதா கூட்டு போவாங்க அந்தன்னைக்கி காலையில போவோ ஒரு பத் மணிக்கா நாஸ்டா செஞ்சுட்டுபோனா அவங்க வாங்குவாங்க கனம்ப ரூவாய்க்கு வாங்குவாங்க ஒரு ஆயிர் த்திஐனூறுவாரெண்டாயிரோ கிட்டே வாங்குவாங்க
சேர் செரியா
அது நா கூட்டு போற பத்தியலா அதுலதா எனக்கு கொஞ்ச ஒரு காய் கிலோ எறா காய் கிலோ நண்டு ஆனா வாங்கி தருவாங்க இது வேணுமா அது வேணுமா கேப்பாங்க நாந்தா செரிவேனா இந்த ஏற மட்டு என் பையனுக்கு புடிக்கும் இந்த ஏறாவு நண்டு ஆமா ஆந்த அன்னைக்கி ஆ வாங்கி தருவாங்க கூட்டு போறதுக்கு செரி தர்ராங்களேன்னு வாங்கிட்டு வருவ யா நம்ம அண்ணி தானே
சேர் செரி ஆ
அப்படி சொல்லி வாங்கிட் டு வந்துருவே வாங்கிட்டு வந்தா பிரிரிட்ஜில கழுவி கிழுவி வெச்சுப்பனா அந்தன்னிக்கு ஒரு நேரோ யெரா தொக்கு வச்சுப்பே அதுல கொஞ்சம் பாதி எடுத்து வச்சிருவே பிரியாணிக்
ஆஹபிரியாணி ஆ செரி சிஸ்டர் செரி செரி யெறா பிரியாணி எப்டி செய்வீங்க
யெறா பிரியாணி நம்ம வெங்காய தக்காளி யெறாவ என்ன செய்வே கொஞ்சம் எண்ணெயில வறுத்து எடுத்துப்பே
ஆ ஆ
ஆ ஆமா யாராவ கொஞ்ச வறுத்து எடுத்துட்டு வச்சு நல்ல இஞ்சி பூண்டு நல்ல வெங்காய நல்ல முருவெலா போடுவே
சேர் செரியா
ஆ ஆமா ஒன்ற க்ளாஸ் பாசுமதி அரிசி எடுத்தா ரெண்டு கிளாஸ் தண்ணி வெப்ப தண்ணி வச்சுட்டு ஒரு விசில் தான் ஒரு விசிலே போட்டு எடுத்தா நல்ல எறா பிரியாணி வாச மனமா இருக்கு
ஒரு விசில் போடுவீங்களா நா ரெண்டு விசில் போடுவே சிஸ்டர்
நா ரெண்டுல்லா இல்ல ஒரே ஒரு வி
ஆ ஒரு விசில் போட்டா போது
ஆமா ஒரு விசுல்லே அழகா பூமாரி ஆயிருமே நீங்க ஜடானு விசில எடுத்துட்டு சட்டில தட்டி விட்ருங்க
ஆ
சட்டில தட்டுனா அழகா பூ மாரி இருக்கு செரி சிஸ்டர் பாருங்க என்ன அடுத்த கால்ல பேசுவோ
அடுத்தக்கால சரி ஓகே சிஸ்டர் பாய் ம்